ஓகே ஆஹ் எனக்கு கேக்குது
அஹ் என்ன பண்றீங்க
சும்மாதான் இருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
சும்மா தாங்க இருக்கே
ஆஹ் ஆஹ் நீங்க புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா ளா
நான் புக்ஸ் படிச்சிருக்கேன்
உங்களோட பேவரட் புக் எப்படின்ட்டு எதனா இருக்கா
எனக்கு அஹ நான் வந்து இந்த இங்கிலீஷ் ஆர்த்தர்ஸ் அந்த மாதிரி புக்குல்லாம் படிக்க மாட்டேன் எனக்கு ஒன்லி ரில ரிலேட்டட் வித் எப்படின்னா அஹ் நீங்க பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுருக்கீங்கள
ஆஹ் ஆமா
அதோட ரிலேட்டடா இருந்தா மட்டும்தான் நான் படிப்பேன் தவிர மத்தபடி படிக்கவே மாட்டேன்
ஓ அந்த மாதிரி எதன படிச்சு புக் நேம் எதனா இருக்கா
ஆஹ் இருக்கு
இன்ன புக்கு நேம் எதுனா சொ சொல்ல முடியுமா
நா கடைசியா படிச்சுட்டு வந்து ஆவின் கனிகள் சொல்ட்டு ஒரு புக் படிச்சே
ஓகே
அதுக்கப்றோ நா படிக்கல ஆனா ரீசன்டா இன்னொரு புக்கு படிச் ச ஆனா அது பேர் மறந்துட்டே ஆ ஏழு வார்த்தைகள்
ஓ ஓகே ஓகே இதெல்லா நீங்க எங்க போய் படிப்பீங்க
ஆ நா ஒரு வெப்சைட்லெந்து புக்ஸ் வாங்குவே
ஓ ஃபிஸிக்கலா புக்ஸ்
ஆ ஃபிசிக் கல் புக்ஸ்
ஓகே
வாங்கி அத படிப்ப
ஓ இது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு
ஆ பர்ட்டிகுலர் லைஃப்ல எப்புடி ஒரு சர்வே ஆவணுன் சொல்ட்டு மறிமுகமா இருக்கும் வார்த்தைகள்
கே ஓகே புரியிது
உங்கக்கு என்ன மாரி புக்ஸ் படிக்க புடிக்
நா புக்ஸ்லா ரொம்ப படிச்சதே இல்லங்க பட் படிக்கனு னு ஆச இருக்கு பட் நா படிச்சதில்ல
படிக்கணுன் ஆச இருந்துல்ல என்ன மாரி புக் படிக்கணுன் ஆச இரு த
தெரில எனக்கு பட் படிக்கணு ஒரு எப்டி சொல்றதுனா இப்போ ஸ்டோரிஸ்லா எப்டி இருக்கு ஒரு திரில்லிங்கா இருக்குல அந்த மாரி ஒரு புக்ஸ்லா படிக்கணுனு ஆச
உம் நா இதுக்கு முன்னாடி கூட காலேஜ் பீரியட்லல்லா ஒரு புக் படிப்பே ஆனா நல்லாதா இருக்கும் பட் அது புக் நேம்லா மறந்துட்ட நா உம்
உங்க லைஃப்ல எதனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல
ஆமா
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி எதனா அந்த மாரி யார்னா இரு க்காங்ளா
இருக்காங்க
அவுங்க எதுனால அவுங்க வந்து உங்களுக் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க
தெரியலயே எதுனால எனக் பெஸ்டஃபிரண்டா இருக்காங்கன்னு
இந்த உறவுகள் நறைய பேர் இருக்காங்க
உம்
அதுல வந்து ஏன் குறிப் விடடு அவுங்க உங்களோட பேச ஃப்ரெண்டா இருக்காங்க
அவுங்க மத்த பீப்பிளை விட ஒருபடி அதிகமா எனக்கு லவ் அன் கேர் கொடுக்கறதுனால கூட பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சிருக்கலாம்
மேபி எதனா ஒரு இன்சிடன்ஸ் சொல்ல முடியுமா
ஆஹ் நான் வந்து ஃரெண்ட்ஸ்ல வந்து பஸ்ட் மோஸ்டா அவுங்கள விருப்பேன்
ஓ
ஆனா அதுக்கப்புறமாதான் எனக்கு அவுங்க குளோசர் ஆவான் இந்த
ஓகே உங்களுக்கு வந்து நறைய ஸ்கூல்ஸ் வீட்ல நறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா
ஆஹ் இருக்காங்க
ஓகே அந்த மாரி எதானா ஒரு இன்சிரன்ஸ் சொல்லுங்க
எனக்கு ஸ்கூல் ஃரெண்ட்ஸ்லாம் எப்படிலாம் சேந்தாங்களா எனக்கே தெரியாது ஏனா தானா சேந்த மரி
ஓ இந்த ஆஹ் சூர்யா படத்துல வர மாரி நீங்களாம் சேத்ததுல தானா சேந்த கூட்டமா
ஆஹ் அந்த மாரி கூட சொல்லலாம் நாங்க போயிட்டு எங்களுக்கு இம்ப்ரூவ் குடுத்து அப்படிலாம் ப்ரெண்ட்ஸ் ஆகுதுல
எல்லாரும் நார்மலா அப்டே
ந ஆஹ் நான் நமளாம் ஒன்னா இருக்கும் போது அப்படி இது வி பேசி பேசி சிரிச்சு அப்படி ஃப்ரெண்ட் ஆனதுதான் அப்புறமா தான் நாங்க பேர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தவிர அதுக்கு முன்னாடி வருக்கும் எங்க பேர்லாம் எங்களுக்கு தெரியாது
ஓ ஓ உங்களோட லைஃப்லயே உங்க லைஃப் உங்களுக்கு ஒரு கிளாஸ் இருப்பங்க இந்த கிளாஸ்கு நான் திரும்பி போன நல்லா இருக்கும் அப்படின்டு அந்த மாரி எந்த கிளாஸ் இருக்கு
ஆஹ் புரியல எனக்கு
இப்போ ஒரு கிளாஸ் சொல்லுவாங்க எனக்கு அந்து இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் போனா நல்லாருக்கும் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போன லாருக்கும் அப்டின்ட்டு
எனக்கு திரும்ம என்னோட லெவன்து டுவெல்த் போணுனு தா ஆசப்படுவே அ நாங்க ஒரு நாள் கூட அமையா இருந்தது கெடையாது எல்லா நாளு சிர் ச்சுகிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு எங்க கேங் மட்டு அப்பிடியே சிரிச்சுனே இருப்போ எதுக்கு சிரிக்கிறோன் எங்களுக்கே தெரியாது
ம் ம்ஏ ஏ அந்த மாரி எதுனா ஒரு மெமரிஸ் இருக்கா அந்த ட்வெல்த்துல மறக்
எனக்கு ட்வெல் த்துல மறக்க முடியாத மெமரிஸ்னா ஏ ஓ என்னோட க்ளாஸ்ல நாங்க தண்ணி ஊத்தி வெளாடினாங்கனு நெனக்கிறே ஆனா நாங்க அதுல இன்வால்வ் ஆகல நாங்க ஓரமா ஒக்காந்துட்டு நாங்க பாட்டுனு கத பேசிட்டு இருந்தோ மத்தவ்ங்க எல்லாருமே வெளயாடிந்தாங்க சோ அது வந்து தூரத்துலெந்து எங்க மேம் யாரோ பாத்துட்டாங்க அவுங்க உடனே வந்தாங்க க்ளாஸ்க்கு வன்ட்டு என்ன இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாரு ஃபஸ்ட் ஆரம்பிச்சது அப்டி சொ சொல்ட்டு ஒரு மாரி அ தட்னாங்க
ஓகே ஒரு மாரி ஹார்ஷா பேசுனாங்க
அப்பிடி ஒரு மாரி திட்னாங்க திட்னோனே நீங்களா வந்துறீங்களா இல்ல நா உங்க க்ளாஸ் எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா னி சொல்ட்டு கேட்டாங்க ஒன்னே நாங் துமே எங்களுக்குல்லா ஒண்ணுமே தெரியாதுல்ல நாங்களே எதுவுமே பண்ணவே இல்லன் சொல்ட்டோ அமைதியா நின்னுருந்தோ நாங்க அப்றோ வந்து எங்களுக் கு வந்து வல்லான்ன ஒருத்தி ஆரம்பிச்சது யார்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ மாட் னா எங்களுக்கு வந்து அவ மேல ஒரு பெரிய கர எங்களுக்கு பிடிக்காது சோ அவ மாட்னு எங்கள பொறு த்தவரைக்கும் ஆனா அவ எப்டி இருந்தாலு மாட்னாலு தப்பு ச்சுடுவா அந்த விஷ்யத்துலந்து
ஓ
அந்த மாரி ஒரு இதுவுல வந்து ஆ நாங்க என்ன பண்ணோ அவ மாட்னோல்ல த்தொ வந்து நம்ப எல்லாருமே அவ கூட சேந்து நம்ப எல்லாருமே மாட்லா அவளுக் அவகிட்டே டீல் பேசலான் சொல்ட்டு நாங்க போய் இருந்து பேசனோம் நீ மாட்டினனா நாங்க எல்லாருமே வந்துடுறோம் மத்தவங்க எல்லாரும் அமதியா உட்காந்துட்டோம் கிளாஸ்லயே அப்படின்னு பேசின உடனே சேரி ஓகே அய்யா நீங்க வா அப்படின்னா வாங்க நா வர உங்க கூட சேர்ந்து ஆமா இப்போ உங்க எல்லாரையும் நம்ம விட் விட்றல எதுக்கு க்ளாசே வந் அது எனக்கா நா தான் ஆரம்பிச்சேன் அவங்க எதுக்கு பர்மிஷன் பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னோனே உன்னே எங்களுக்கு அவமேலதன்னா கான்டு அதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் நாங்க எல்லாருமே போயிட்டு அஹ் நாங்கதான் ஊத்தனோம் மேம் நாங்கதான் ஆரம்பிச்சோம் னு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டோ அவங்களும் நம்பிட்டாங்க ஏன்னா நாங்க ரொம்ப அரா தா இருப்போன்னு சொல்லிட்டு
ஓ கடைசியில அந்த பொண்ணு மாட்னாலா இல்லையா
சில அந்த பொண்ணுங்க கூட மாட்டியிருந்தா ஆனனா கடைசில அவளே எங்களை காப்பாத்தி உட்டா சும்மா போயிட்டு அப்படிதான் உக்காந்துர்ந்தோம் அந்த பொண்ணு வந்து எல்லா மேம்கு பெவரு
ஓகே
போந்துர் கொண்டு
ஓ ஓ
என்னது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லயே திரும்ப கிளாஸ்ல வந்து உக்காந்துக்கணு
டா
அந்த பொண்ணும் தப்பச்சுட்ட எங்க கூட
ஓ அந்த பொண்ணு எல்லாமேம்யு கரெக்ட் பண்ணி வச்சிரு கதனால
அவளோ தப்சுட்ட அ ஆஹ் பிரச்சன போயிடுச்சு அவளும் வந்து மா எங்க கூட சேர்ந்து பட் அவளால நாங்களும் தப்பிச்சோ அவளும் தப் ஸ்டா
ஓகே ஓகே ஆனா அது ஒரு பெஸ்ட் மெமரிஸா இருக்கும்ள்ள ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஸ்கூல் லைஃப்ல
ஆனா ஒரு காலத்துல அப்பிடிதா வெறுத்தோ அதுக்கப்புறோ அவள கடைசியா நாங்க எங்க எல்லாருனாலயு அவள கடைசியில மாறிட்டோ இல்லன்னு சொல்ட்டு அவள பெஸ்ட் ஃப்ரெண்டா நாங்களே ஏத்துக்கி
ஓ ஓ எனிமி ச்சே கன்வர்டட் இன்டூ பெஸ்ட் ஃப்ரெண்டா
எஸ்
ஓகேங்க
என்ன பண்றது எதிரியா இருந்தாலு சேத்துக்கிட்டுதான
ஆனா அது ஒரு குட் மெமரிஸா இருக்கும்ல ஒரு பொண்ணு யாருனே தெரியாம சண்டை போட்டுட்டு கடைசியில நீங்க எல்லாரு ஒன்னா ஃபிரெண்ட்ஸ் ஆய்ட்டு இருப்பீங்க
ஆமா
அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு கிட்ட இன்னும் கான்டாக்ட்ல இருக்கீங்களா
ஆஹ் அந்த பொண்ணுக்கு கல்யாணோ ஆகி ஒரு கொழந்தையே பொறக்க போதுங்க
ஐயோ அவ்ளோ இவ்ளோ ஏர்லியா கல்யாணம் ஆகிட்ச்சா
ஆமாங்க
ஓகே ஓகே
சேரி உங்களுக்கு அது மாரி என்ன மெமரிஸ் இருக்கு
புரியல
உங்களுக்கு இந்த மாரி எதனா மெமரிஸ் இருக்கா
ஆஹ் நெறைய இருக்கு
உம்
இப்ப இப்ப அந்த பொண்ணோட மேரேஜுக்கு நீங்க போனீங்களா
இன்வைட் பண்ணாங்க இன்வைட் பண்ணாங்க பட் எனக்கு போறதுக்கு விருப்போ இல்ல போல
ஓ உங்க ஃபிரெண்ட்ஸ்லா போனாங்களா
ஆஹ் என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தி மட்டும்தா போனா வேற யாருமே போல
எனிமி எனிமி யாராவது இருந்துருக்காங்ளா உங்க லைஃப் அவங்க
புரியல
எனிமி எனிமியாவே இருந்துட்ருக்காங்க அவுங்க மேரேஜிக்கு கூட நீங்க போல
இல்ல இல்ல எனக்கு வந்து போற சுச்சுவேஷன் இல்ல
ஓ
அதனால நான் போக முடியல இல்லனா போயிருப்பே கன்ஃபாம்
ஓகே ஓகேங்க
உம்
சேரிங்க நம்ம அப்புறமா பேசலா
ஆஹ் சேரி ஓ
பாய்
பாய் அ அப்றமா பாக்கலாம் ப்பா